ஹலோ
ஹலோ சொல்லுங்க கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
சாப்ட்டீங்கிளா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்கிளா நான சும்மாதா இருக்கே
ம்
நீங்க
நானா சாப்ட்டுட்டு படுத்துட்ருக்கே
வீட்லியா இல்ல வெளிய இருக்கீங்ளா
இல்ல இல்ல மேல மேல வீடு மேலப் படுத்துட்ருகும் மொட்ட மாடிலே
ஓகே ஓகே
ம்
எனக்கு வெறண் நாளைக்கி நாளைக் கோஷூருக்கு அப்பேப் பூது லைஃப் ஒரு மாரி போரா
ஆமா நீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கந்து வந்து வந்து வீட்ல எல்லா வேலையப் பாத்துட்டு அப்புறோ நீங்க வேற ஒர்க் போணு
ம் பார்ட் டைம் வேறப் போனு
ம் கஷ்டந்தா கொஞ்சோ
ம் சேரி சேரி ஏங் கஷ்டத்த விடுங்க உங்ளோட மெமரி உன்னோட ரொம்ப மெமரி இதுக்கர்த்லியே பெஸ்ட்டு மெமரி எதுச் ஸ்கூல் லைஃப் சொல்லு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாக் கேப்போ
கூல் லைஃப்லலா ஃபர்ஸ்ட்டு வந்து எல் கே ஜி சேத்தாங்க என்ன இங்கே வீட்டுப் பக்கத் துலே ஒரு ஸ்கூல்ல சேத்தாங்க அதுல வந்து எங்க ஆயா வந்து ஃபீஸ் கட்டிப் படிக்க வெச்சாங்க அதுக்கப்றோ எங்க ஆயாவாலக் கட்ட முல்லன் நிறுத்திட்டாங்கத எல் கே ஜி லா ஆமா நித்திட்டாங்க நித்திட்டாங்க அப்பறோ வந்து எப்டி சொல்றது முன்னாவுது நாள் வந்து சேத்தாங்க ஒருச் ஸ்கூல்ல வந்து நம்ப எங்க வீட்டோட கொஞ்சோ தள்ளிப் போனோ நடந்து போனுமா இந்துமே சேத்தாங்க ஒன்னாவது போம்மோது வந்து ஒரு மிஸ் இருப்பாங்க அவுங்க வந் நல்லா சொல்லிதருவாங்க எனக்கானா அவுங்களப் பாத்தா போக போக பயோ வந்துருது ரெண்டாவதுடே ரெண்டாவதுல மூனாவதுலா அடிக் க்க ஆரம்பிச்சாங்க என்னே
ஓ நீப் படிக்கிற பையந்தானே
ஆம் எனக்கு வந்து அந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு அண்டர்ஸ்டாண்ட் எதுமே புரியல எதுமே எனகுச் செரியா வர்ல எனக்கு இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு நா அதுக்கப்பறோந்தா கொஞ்சோ எல்லாமே புரிஞ்சி அதுக்கப்பறோ நல்லாப் படிக்க ஆரம்பிச்சே எல்லாமே நல்லா பண்ணே
ம் ம்
ம்
ஆ
அதே போல அந்த தேர்டு
ஹ
ஃபோர்த்லலா ஹலோ